ஹலோ
ஹலோ ஆ கேக்குதா சிஸ்டர்
ஆ கேக்குது சிஸ்டர் நல்லா இருக்கீங்ளா?
நல்லாருக்கோ நீங்க நல்லா இருக்கீங்ளா?
ம் நல்லா இருக்க சாப்
சமயல்குலா முடிச்சாச்சா
ம் சமையல் எல்லா சிஸ்டர்
ஓகே
வெளிய கெளம்ப வேண்டியதா இருந்தது தே அதனால மேகி சாப்ட்டோ
அப்டியா
ஒரு வெட்டிங் இருக்கு சேரி ஈவினிங் ரிசப்ஷன்னு கெளம்பனு செரி இப்போ சாம்பார் சாதோ எல்லா பண்றதுக்கு எல்லா த தா பண்ணணு
ம்
அனால செரி சிம்பிளா என்னா ட்ரை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு செரி சாப்பிட்லா இங்க மழ பெஞ்ச து செரி கிளைமட் நல்லா இருக்குமே ஆ கிளைமேட் நல்லா இருக்குமெனு சொல்லிட்டு சமச்சு சாப்டுக்குவே சிஸ்டர்
அப்டியா எப்டியோ ஒரு இது முடிச்ட்டீங்க
ஆமா
ஆ
அவ்ளோதா ஒரு டைம் முடிஞ்ச்சு இருக்குற பெரிய டாஸ்கெ சமைக்கறது சாப்றது அத மறுபடியு கிளீன் பண்றது
ஆமா
யாராவது சமச்சு குடுத்தா ஓகேடா சாப்புல்லா
நல்லா இருக்கு
ஏன்னா மைண்ட் செட் இப்ப அந்த மாரிதா போயிட்ருக்கு யாரு இந்த குளிர்ல அவங்களே சம ச்சு அவங்களே எல்லா பண்ணி
ஆமா
அதுவே யாராவது சமச்சு குடுத்தாங்கன்னா கொஞ்சோ ஈஸியா இருக்குல்ல
ம் சாப்புறது மட்டுதா நம்ம வேல
ஆமா சாப்டுக்லா
ஆமா ஏதா சிம்பிளா சமைக்கணுனா கூட இந்த டைமிங்க்ல நமக்கு முடிய மாட்டேங்குது ஒரு லேசியான டைம்ல வந்து நமக்கு யாரா சமச்சு குடுப்பா குடுப்பாங்களா குடுக்க மாட்டாங்களா அப்டின்ற மாரி இருக்கு
ம்
என்ன அந்த டைம் எ என்ன குடுத்தாலு செரி நம்ம சாப்டுக்குலா பிரியாணியா இருந்தாலு செரி அது மேகியா இருந்தாலு செரி இல்ல பழைய க பழைய சாதத்த கூட நம்ம அந்த டைம்ல நம்ம சாப்ட்டுக்குலா அ அந்த மாரி ம் வெளியே போய் சாப்புறது நல்லா இருக்காது வீட்லயே ஏதாவது ஒண்ணு சாப்டு ச்சு சாப்ட்டுக்குலா சிம்பிளா கூட ஏதா சமச்சு சாப்ட்டுக்குலா இப்டி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவோ நம்ம ஆ இதுக்கெல்லா வந்து என்னதா போயிட்டு கிச்சன்ல போய் நம்ம நிண்டு எவ்ளோ சமச்சாலு லாஸ்ட்ல இதுதா சமச்சீங்குளான்ட்
அ
வரு புரிதா இது சமைக்கவா இவ்ளோ நேரோ அப்டிம்பாங்க அந்த டைமிங்
ஆ ஆனா சமைக்கிறவங்களுக்கு எனக்கெல்லா அடிப்பாவி இவ்ளோ நேரோ நின்னு ச் சமச்சி இது சமைக்கதா இவ்ளோ நேரமானு கேக்கிரியே டா அப்டினுதா வரு மைண்செட்டுக்கு எவ்ளோ கஷ்டப்பட்டு அது இப்ப என்னா பரவால்ல சிஸ்டர் வெயில் டைம்லல்லா வேர்த் த்து ஒழுகு இந்த சைடு எக்ஸிஷன் ஃபேன் சரி டேபிள் ஃபேனு அதுல வேற ஸ்லோ ஆயிச்சுன்னா அதுக்கு வேற நின்னுடு காளியா இருக்கு அதெல்லா இந்த சம்மர் லீவ் டைம்ல
ம் அத இவ்ளோ நேரம் நின்டு சமைச்சு ஒரு பாரட்ட வேணா இவ்ளோ நேர நீ இதா சமச்சியா ஆ நா கூட என்னமோ சமைக்க போறேன்னு நெனச்ச ஏதோ சமைக்கிறேன்னு நெனச்ச நீ இவ்ளோ நேரோ நீ இதா சமைச்சிட்டு வர
க்குபோது எவ்ளோ கோ வரு
ஆ நமக்கு தா தெரியு அங்க நிக்கு அங்க நின் ட்டு அந்த வெங்காயத்த கட் பண்ணும் போது கண்ல எத்தன சொட்டு தண்ணி வருது தக்காளிய கட் பண்ணும் போது பிளட் ஊத்து நமக்கு தா தெரியு
ம்
அடபாவி நம்ம மேல பழி போடுவாங்க அவங்க வந்து அசால்டாக்கேக் க்குறாங்க ஏ என்ன பண்ணிங்க சாப்டீங்களா அப்டினு ஆ சமச்சு சாப்ட கூட டைம் இருக்காது நமக்கு
காலைலலா கோம் கோவ எப்டி வரு ஆமா ஆமா
ஆனா நம்ம கோவப்பட்டு திட்டிட்டோ பேசிட்டோனா அதுக்கு வேற பிரச்சன என்ன இப்டி தானா அப்டி தானா அப்டி டின்னு
ஆ
இதா உங்க வீட்டுல கத்து குத்தாங்களா இங்க போயிருவாங்க கட்டி குடுத்த வீட்டுக்கு பேய்ரு வாங்க
ஆ ஊன்னா எல்லா வீட்லயு இது ஒரு எடுத்துக்கறாங்க டாபிக்கு இதா உ வீட்ல கத்து குடுத்தாங்களா ஆனா யுவங்க வீட்ல பன்றத மட்டு நல்லா அட்ஜஸ் பண்ணிக்கணு
இவங்க வீட்ல எப்டி இருந்திருப்பாங்கன்னு கூட இன்னைக்கு மறந்திருப்பாங்க ஏன நம்ம அப்படி வச்சிருந்திருப்போ எதுக்கு கஷ்டப்பட கூடாது தண்ணி தட்டு க கை கழுவுறதுக்கு ஆ தட்டுல தான தண்ணிய கையில குடுத்துருவோ ஏன்னா அவங்க வீட்ல என்ன பண்ணுவாங்க அம்மாக்கு கஷ்ட கொடுக் கூடாதே இன்னு சொல்ட்டு இன் இன்ச்சி போயிட்டு தட்ட வச்சுட்டு கை கழிவிட்டு ஹாண்ட் வாஷ் பண்ட்டு வருவாங்க ஆனா நம்ம என்ன பண்ணுவோ சரி எஞ்ச்சு வந்தா கிச்சன பார்த்தா அதுக்கு வேற கத்து கத்துவாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோ தண்ணிய பக்கத்திலயே வச்சறது நீங்க அவ்ளோ தூரோ இஞ்ச் வந்து கை கழுவ கஷ்டப்பட வேணா நாம இங்கயே நீங்க கை கழிக்கோங்கனு சொல்ட்டு பக்கத்துலே தண்ணிய வச்சறோ அப்படி இருந்து கூட ஏதாவது ஒண்ணு சிந்தி ஏதாவதுச்சு சி சி கிச்சன்ல இப்டி இப்டின்னு அலங்கோலமா இருந்துச்சுன்னா நீ என்ன இப்டி வச்சிருக்க கிச்சன எங்க அம்மாலா எப்டி வச்சிருப்பாங்க
ஆமா கரெக்ட் தா
ம் அந்த மாரி நம்மள பேச வுட மாட்டாங்க பேசா என்ன பேசுறீங்க அப்டின்னு கேப்பாங்க
எல்லா ஜென்ஸுமே ம் ம் யூஸ் புரிஞ்சுக்கறவங்களு இருக்காங்க
ம் சொல்லுவாங்க புரிஞ்சுக்குற மாரி இருப்பாங்க அது என்னைக்காவது ஒர்னா அவ்ங்களுக்கு உண்டான நேர கெடைக்கும் போது நீ அன்னக்கி அப்டி பண்ணுனியே அப்டின்ற பேச்சு வேற வரு புரியுதா நம்ம செஞ்சுருவோ இன்னக்கி பாராட்டிட்டாங்கன் வச்சுகோங்க ஏன்னா அன்னக்கி நீ திட்டிட்டாங்கன் வச்சுக்கோங்க சாரி திட்டிட்டாங்கன் வச்சுக்கோங்க என்ன நீ அன்னக்கி அப்டி பண்ணிட்ட ல நீ அன்னக்கி அப்டி பண்ணிட்டல்ல சொல்லி சொல்லி சொல்லியே அந்த வீக்க ஓட வுட்ருவாங்க
ஆமா
ம் நம்ம என்ன செஞ்சோ என்ன எப்டி பாராட்ட கூட தேவயில்ல கொற சொல்லாம இருக்கலா புரியுதா நீ இன்னக்கி டிஸ்சு செஞ்சது நல்லா இருக்குமா சூப்பரா இருந்ச்சுமா சொல்ல வேண்டா நாங்க அத ஆனா நம்ம அத எதுர் த்து நம்ம செஞ்சு குடுப்போ ஆனா அவுங்க என்ன பண்ணுவாங்க ம் பரவால்ல நல்லாதா இருக்கு கேட்ட ஒடனே அந்த அந்த வார் த்த கூட ம் பரவால்ல நல்லாதா இருக்கு அப்டின்னு பசங்களு அவ்ங்க கூட சேந்துட்டு ஐய்யய்ய ஆ ஐய்யய்ய இன்னக்கி ந நல்லாவே இல்லையப்பா அப்டிம்பாங்க
அந்த மாரி சொன்னா கோவமா வரு நமக் கு என்னடா நம்ம இவங்களுக்கொசரந் தா மெனக்கெட்டு நம்ம பண்றோ
ஆ ஆ அது மார்லா சொன்னா செம்மையா கோவ வரு யார்ட்ட போய் காட்றது கிச்சன்லதே போய் காட்ட முடியு அதுனாலதா என்ன பண்றது அந்த கிச்சன்ல வந்து அலங்கோலம் மா வக்கிறதே நம்ம கோவமே பாத்து புரிஞ்சுக்கர்னு அவுங்க கிட்சன் அலங்கோழமா இருந்தாலே இவுங்கல்லா கோவமா இருக்குறாங்க அப்டின்னு நெனச்சுக்கணு வீட்ல உள்ள ஹஸ் ஸ்பன்ஸ்லா
ம் உங்கள்து என்ன
பசங்களு அவுங்க கூட சொல்வாங்க பாருங் எங்களுக்கு இன்னக்கி வந்து ரசம் அது கூட வந்து எ எராத்தொக்கு
ம் நைஸ்
ஆமா ஏனா வந் சிப்லா முடுச்சாச்சு வெஜிடேரியன் வந்து இன்னக்கி செய்யல ஆ நான்வெஜ் இல்லன்னா வச்சுங்கங்ளே தட்டு பறக்கு ஏ இப்டி பண்ணீங்க ஏ இப்டி செஞ்சீங்க அப்டியே இருக்கு டிஃபன் பாக்ஸ்ல போய் சாப்பாட பாருங்க அப்டியே இருக்கு போய் பாருங்க அப்டிம்பாங்க ஸ்த ஸ்கூல் விட்டு வந்து போய் பாருங்க போங்க ஸ்கூல் சாப்பாடு அப்டியே வச்சுட்டே நீங்க சாப்டுங்க அத ஆ அப்டீன்டு வர போய் பாத்தா சொன்ன மாரி அப்டியே இருக்கு சாப்பாடு
அப்ப எப்டி இருக்கு ஒங்க மைண்ட் செட்டு நம்ம இவ்ளோல்லா மெனக் கெட்டு செய்றோல்ல எதா
சேர் ஒரு நாளக்கி லேசியா இருக்குன்னு ஏதோ ஒரு இத செஞ்சு சமச்சு குடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க அவ்ளோதா அப்டியே இருக்கு சாப்பாடு என்ன நா சாப்பிட்ல இப்ப ஏதாவது எனக்கு பண்ணி தாங்க எனக்கு பசிக்குது அப்ப நீ சொன்ன எ செரி நா ஒரு முட்டையாவது பொரிச்சு தரே சாப்புடு அப் டி ஆஹஹா எனக்கு வேண்டா மத்தியானமே நீங்க செரியா பண்ணி போட்லையே இப்ப எதுக்கு எனக்கு வேண்டா நீங்க வந்து இப்ப வேற ஸ்நாக்ஸ் பண்ணி குடுங்க அப்டிம்பாங்க வந்து
கு குட்டி பசங்களா இல்ல பெரிய பசங்களா
பொண்ணுதா
ம் ம்
வந்து சொல்லுவாங்க
ஏ
ஆ இதுதா
என்ன பண்றது சிஸ்டர் ஆ இப்ப இருக்குற பசங் க அந்த மாதிரிதா இருக்காங்க நம்ம இவ்ளோவுதா சொல்லி பாத்து பாத்து பண்ணாலு உஹு ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குற பிள்ளைங்களு இருக்கு
ஆ ஆ
ஆனா எ ஃப்ரெண்டுடைய பசங்கள்லா நீங்க என்ன வேனா பண்ணி குடுங்க தலச கூட குடுங்க நாங்க சாப்ட்டுப்போ இது வேணுமக்ஷ அது வேணுன் கேக்க மாட்டேன்றாங்க ஸ்டர் அந்த மாரி இருந்தா பத்து புள்ள கூட வள்த்துக்குலா
வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்கனா ஃரைஸ் சம் குடுக்கலையா நீங்க நூடுல்ஸ் சம் லியா அது ஒண்ணு வேணு என்க்கு அப்டின்றாங்க
ம்
அப்டி சொல்லுவாங்க செரி ஓகே ஒரு நாள் தானே பசங்க கேக்குறாங்க அப்டின்னே மத்தியானே இல்லன்னா நைட்டு ஏதாவது ஒரு டைம்ல செஞ்சு கொடுப்பே வெறு வெஜிடேரியன் வெஜ்ஜு போட்டு சிக்கன் வாங்கி கொஞ்சோ ஃப்ரை பண்ணி அதுல போட்டு சமச்சு
ம் ம்
அப்பதா அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகு இந்த வீக் வந்து நம்ம இந்த மாரி சாப்ட்டோ ஃப்ரன்ட்ஸ் கிட்ட காட்டி சாப்ட்டோ இந்த மாரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகு அவங்களுக்கு சொல்ல முடியாது இன்னைக்கு ஏ இப்டி பண்ணீங்க இ அப்போ கூட வாயில வராது நல்லா இருக்கு நல்லா இல்ல நா சாப்ட்டே என்றது வரா ஃப்ரெண்டு சொன்னாங்க உங்க சாப்பாட சாப்ட்டு நல்லா இருக் குன்னு எப்டி ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்களா
ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்க
ஆ நீங்க ச் அவங்க சொல்ல மாட்டாங்க
ம்
அவங்க சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க உங்க ஃப்ரைட் ரைஸ்ஸு நல்லா இருந்துச்சு